ஆ சொல்லுப்பா நல்லார்க்கீங்ளா
ஆ ஆ நல்லார்க்கேம்ப்பா நீங்க நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே கொழந்தைங்கலா நல்லார்க்காங்ளா
ஆ நல்லார்க்காங்க ஒங்க கொழந்தைங்க நல்லார்க்காங்ளா
நல்லார்க்காங்க வீட்ல அம்மா அப்பா தாத்தா
ம் ம் எல்லாரு நல்லார்க்காங்க
நல்லார்க்காங்ளா ஆமாத் தம்பி நல்லார்க்கானா
ஆ நல்லார்க்காங்க நல்லார்க்காங்க
தம்பிக்கு என்னமோ என்கேஜ்மெண்ட்டுன் சொன்னீங்க போல
தம்பிக்கு என்கேஜ்மெண்டா இல்லயே அப்டிலா ஓன் ஆமா செரி சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமா மறந்துட்டு அ
ஆ கன்ஃப்யூஸ் ஆய்ட்டீங்க போல ஆ அதுதா இல்ல என்னோட ஃப்ரெண்டு சொல்லிருந்தாங்க இந்த மாரி அக்கா தம்பிக்கு கல்யாணமாமடி என்கேஜ்மெண்ட்டுனு சொன்னாங்க
ஆமாங்க ஆமாங்க காலைல என்கேஜ்மென்ட் தாங்க தம்பிக்கு என்கேஜ்மென்ட்தாங்க
ஆமா ஆமா எப்போ டிசைட் பண்ணீங்க
அது டிசைட் பண்ணி ஒன் மன்த் ஆய்ட்ச்சுங்க
ஓகே ஓகே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுதாங்க
ஆ இல்லங்க இனிமே தாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோ இனிமேதா
இனிமே தானா அதுதா அதுதா ஏ ஃப்ரெண்டு சொல்லிருந்தா ஆமாமா இந்த மாரி தம்பிக்கு என்கேஜ்மெண்ட்டாமாப்பா பொண்ணெல்லா பா எந்த ஊரு எந்த சைடு
பொண்ணு வந்து மதுர சைடு இருக்காங்க ஒங்களுக்கு மதுர தெரியுமா ம் மதுர சைடு தாங்க மதுரே மதுரே அ மதுர சைடு வந்து அ மீனாட்சி அம்மன் கோயில் சைடு இருக்குங்க அந்த ஏரி மீனாச்சி அம்மன் கோயில் தெரியுமா உங்களுக்கு ஹலோ கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குதாங்க கேக்குதா
ஆ கேக்குது டவர் ப்ராப்ளம் போல
ஆமாங்க ஆமாங்க யாருக்கு உங்களுக்கா எனக்கானு தெரிலயே டவர் ப்ராப்ளம் தெரியல
ஆமா ஆமா இப்ப கேக்குதுங்களா
இப்ப கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
ஆ மதுர சைடுனா எப்டி பொண்ணுல்லா எப்டி
நல்லாதா இருப்பாங்க
ஓ
நல்லா படிச்ச பொண்ணா இருப்பாங்க நல்ல அடக்கமான பொண்ணா இருப்பாங்க எந்த பிரச்சனயு பண்ண மாட் டாங்க நல்லா இருப்பாங்க நம்ம சொல்றதெல்லா கேட்டுக்குற மாரிதா இருப்பாங்கனு நெனைக்கிறோ வந்தாத்தானே தெரியு எப்டி இருப்பாங்கனு
ஆமா ஆமா ஆமா ஆமா அதுதா சொல்லியிருந்தாங்க இந்த மாரி நல்ல பொண்ணு தா அப்டினு சொல்லிருந்தாங்க அப்றோ இவங்க என்ன முடிச்சிருக்காங்க பொண்ணு
அவங்க வந்து எம் எஸ் சி பி எட் முடிச்சிருக்காங்க
ஓ எம் எஸ் சி பி எடா ஓகே ஓகே ஓகே ஆ செரி செரி
நீங்க மதுர சைட்ல அவங்க வீட்ல ஒரு பொண்ணு தாங்க அவுங்க ஒரு பொண்ணுதா அவுங்க ஆமாங்க ஒரு பொண்ணுதா ஆ ஆமா அதனால வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன் நெனைக்கிறோ
அ அது பண்ணுவாங்க இந்த கால் அ
ஆ நல்லா செய்வாங்கனு நெனைக்கிறோ
நல்லா செய்வாங்க நல்லா செய்வாங்க ஆமா பொண்ணு வொர்க் பண்றாங்ளா
ஆ இல்லங்க ஒர்க் பண்லங்க வீட்ல தாங்க இருக்காங்க சும்மா பிரைவேட்டா தா ஒர்க் பண்ணாங்க இப்ப ஒர்க் பண்ணல வீட்லதா இருக்காங்க நம்ம வேணா அனுப்புன்னா அனுப் பிக்குலா இல்லாட்டி வீட்லதா இருக்க வச்சுக்குலா நம்ம இஷ்டந்தா
அனுப்புங்க வேலைக்கெல்லா அனுப்புங்க ஏனா இந்தட்டு இந்த டைம்ல வந்து அ ஹஸ்பண் அண் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணாதாப்பா உண்டு
ஆமாங்க ஆமா
ஏனா சும்மாலா வீ ட்லலா இருந்தா ரொம்ப போர் அடிக்கு படிச்சதெல்லாமே வேஸ்ட்டு தான
வேஸ்ட்டா போய்ரு
ஆமா அவுளவோ இப்ப காஸ் போட்டு படிக்க வச்சு எல்லா ஒரு வீட்லுக்கு அனுப்புறாங்கனா நீங்க அவுங்ளுக்கு ஒரு சப்போட் பண்ணாதா அவுங்க உங்குளுக்கு நல்ல சப்போட்டிவா இருப்பாங்க
ஆமாங்க படிப்பு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண கூடாது அத வந்து எப்பயுமே வந்து அத பயன்படுத்திக்கிட்டே இரு குணு மேல நம்ம இப்ப நம்ளால மத்தவ்ங்க நல்ல நன் நல்லது அடையணு அதுக்காக நம்ம என்ன செய்யணு நம்மள கத்துக்கிட்டத மத்தவ்ங்க நாலு பேர் கத்துக்குறதுக் சொல்லி குடுக்கணு
ஆமா அதுதாங்க ஆமா அதுதா ஏனா அவுங்ளுக்குமே கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு வெளிய போயி ஒர்க் பண்ணா வீட்டுக்கு வந்தா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பாங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க
வீட்ல இருந்தா ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸாவு இருப்பாங்க வெளில போய்ட்டு வந் வெளில போய்ட்டு வந்தாங்கனா கொஞ்சோ மனசு ஃப்ரீயா இருக்கு நம்மகிட்டயு கொஞ்சோ நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க எல்லாரு வீட்டுக்குள்ளயே இருந்தோம்னா நமக் சண்டதா வரு
கண்டிப்பா எப்டி வீட்ல தம்பி மட்டுந்தானா இல்ல இந்த அக்கா நாத்தனார் ரெண்டு பேருன் சொல்லிருந்தாங்க
ஆ
அது எப்டீங்க பொண்ணோட தம்பி இருக்கானா
ஆமாங்க இருக்காங்க தம்பி மட்டு இருக்காங்க தம்பி மட்டு இருக்காங்க ம் ஆமாங்க ஒரு தம்பி மட்டு இருக்காங்க ஒரு அக் காவு தம்பியு ரெண்டு பேர் மட்டுந்தான் இருக்காங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு போய்கிட் ருக்கான் டொல்த்து படிச்சுக்கிட்ருக்கான்
ஓ சூப்பர் சூப் பர் அ இந்த வருஷோ பப்ளிக் வேற இருக்கு இல்லைங்ளா
பப்ளிக் எக்ஸாம் வேற இருக்கு
ஆமாம்மா சேரி சேரி
இப்பயே டென்த்து அ டென்த்து விட்டுட்டு ஒன் இயர் ப பிரேக் விட்டதுக்கப்புறு டொல்த்து வந்தக்கப்புறோ கவ்ர்மெண்ட் எக்ஸாம்தான் எழுத வேண்டியிரு க்கு
ஆமா ஆமா ஆமா இந்த வருஷந்தான் பிளஸ் ஒன்னுக்கு வந்து எக்ஸாம் இல்ல
கவ்ர்மெண்ட் எக்ஸாம் இல்லையா
கவ்ர்மெண்ட் எக்ஸாம் வந்து பிளஸ் ஒன்னுக்கு இல்ல இந்த வருஷ்
இல்லைன்னு அ அப்டியா ரூல்ஸ் எடுத்துட்டாங்குளோ
ஆ இந்த வருஷோ இல்ல போன வருஷோ வரைக்குமே வந்து பிளஸ் ஒன்னுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது
ஆனா பப்ளிக் எக்ஸாம்னா கவர்மெண்ட்ல திருத்தமாட்டாங்க அவங்க ஸ்கூல்லே கரெக்ஷன் பண்ணி அப்டியே கொடு ப்பாங்க நெனைக்கிறே இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களோ என்ன பண்றாங்க பண்ணாங்கன்னு தெரியல
எக்ஸ்சேஞ்ச் தா பண்ணுவாங்க போல
ம்
ம் ஆனா இந்த வருஷோ வந்து அத வேண்டான்னு சொல்லியிருக்காங்க
பிள்ளைங்கள வந்து ஃப்ரீயா விட்டாங்க
ஆமா கொஞ்சோ ஃப்ரீயா விட்று விட்டு பிடிக்கலான்னு சொல்லி கொஞ்சோ ப்ரீயா விட்
ஆமா பாவந்தானே டென்து லெவன்து டுவெல்து மூணு வருஷமு கவர்மெண்ட் எக்ஸாம்னா பிள்ளைங்கப்பாவோ ரொம்ப வெக்ஸ் ஆயிட மாட்டாங்க
கண்டிப்பா வாங்கப்பா
அதல்லா கவர்மெண்ட் யோசிச்சு பாத்துருப்பாங்க பாவோ பிள்ளைங்க ஒன்ன இயர் ஆவது பிரேக் ட்டு அப்டின்னு சொல்லிட்டு ஒன் இயர் பிரேக் விட்டுருக்காங்க போல ம்
மேபி இருக்கலாம் ஆனா பெரவாயில்ல இந் இந்த இந்த ஸ்டேஜ் பசங்க எல்லா கொஞ்சோ பெரவால்ல படிக்கிறாங்க படிக்கிறாங்க அந்த அளவுக்கு சேட்டலா இல்ல
நெறைய புக்ஸோட இப்ப யூடியூப்லயே உட்காந்து முன்னாடிய எல்லா பசங்க எல்லா ஆ புக்ஸ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்பனா செல்லே உக்காந்து ஏதா கொஸ்டின் டைப் பண்ணா அதுக்குரிய எல்லாமே வந்துருது அத எல்லாத்தையுமே அவங்க அததுலயே பாத்துக்கிறாங்க படிச்சுக்கிறாங்க எதயாது ஒன்ன பத்தி தெரிஞ்சு பாக்கணு அப்டின்னா செல்ல ஓபன் பண்ணி போட்டாங்கனால எல்லாமே வந்துருது
ஆமா ஆமா ஆமா இப்ப எல்லாமே அட்வான்ஸா இருக்கு இருக்கறனால பிரச்சனை இல்ல பசங்களுக்கு டவுட் எல்லா அவ்ளோ வராது
வராது எல்லாமே அவங்களே கத்துக்குறாங்க யூடியூப்ப போட்டு
ஆமா ஆமா ஆமா
கிளாஸ் மொதக் கொண்டு எடுக்குறாங்களா யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீடியோ இப்ப ஏதாவது ஒரு சம்மு ஏதாவது வேணு அப்டின்னா மேக்ஸ் சம்பந்தமா ஒரு சம் வேணு அப்டின்னா அந்த சம்மளம் அவங்க போட்டாங்கன்னா அதுல உள்ள எல்லாத்தையு டி அப்டியே சொல்லிறாங்க நம்மளே டீச்சர்ஸ்சே அவங்களுக்கு தேவ இல்ல போல இருக்கு அந்த அளவுக்கு கிளாஸ் நடத்திற்றாங்க விட்டா அவைங்களே அட்வான்ஸ முன்னாடி நம்ம கொஞ்சோ நடத்திருவாங்க போல அந்த அளவுக்கு இப்ப மாறி இருக் எல்லாமே ம்
ஆமா ஆமா இப்ப எல்லாமே அட்வான்ஸா போயிட்டு இருக்கறனால நமக்கு ஒன்னு பிரச்சன அவ்ளோ இல்ல
ம் சோசியல்னா சோசியல்ல பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலா
ஆமா ஆமா ஆமா
சோசியல் சப்ஜெக்ட் எடுத்தாங்கனா சோசியல பத்தி யாறா தெரியனு அப்டினா நெறையா அவங்க வந்து கத்துக்குவாங்க இது யூடியூப்ல போயி நெறையா தலைவர்கள பத்தி நெறையா ராஜாக்கள பத்தில்லா நெறையா தெரிஞ்சுக்குவாங்க
ஆமா ஆமா
உ அதனால இப்ப பசங்க படிக்கிறக்கு இப்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு எல்லாமே மீடியா வந்து ரொம்ப ரொம்ப யூசேசு
ஆமா அப்டியே சொல்லுங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சு இருந்தா கூட என்னோட தம்பிக்கு கேக்கலா
அப்டியா சொல்லி சரிங்க உ
ச்சி பாருங்க அம்மா
சரிங்க சரிங்க சொல்றோங்க ஒரே ஒரு பொண்ணு தாங்க ஏதாது இருந்தா சொல்றேன்சு சொல்ற சொல்ல சொல்றோங்க
ஆ ஓகே ஓகே அதுதா கொஞ்சோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லுங்க இந்த மாரி நல்ல பைய்யே இருக்கான்
ஆ சரிங்க என்ன முடிச்சிருக்காங்க
ஆ
என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா சும்மாதா இருக்காங்களா
ம்பி பேங் க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா
செரி செரி அப்பனா கெடைக்கு கெடைக்கு அதா ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேஷன்ல யாராது இருந்தா சொல்ல சொ சொல்றேன் ஒங்களுக்கு ர ரெக்கமெண்ட் பண்றே உங்களுக்கு உ
ஆமா ஏனா எந்த வித கெட்ட பழக்கமு இல்ல நல்ல பக்தியான பய்யேன் ஸ்பிரிச்சுவல் லைன்ல தா போயிட்டு இருக்கா கொஞ்சோ இருந்தா சொல்லுங்க
ஆ சரிங்க சொல்றேங்க சொல்றேங்க நல்லா எடுத்து சொல்றே உங்களுக்கு ஏதாது நல்ல பொண்ணு இருந்தாலு உங்களுக்கு நா சொல்றே நானு
ஆமா நம்ம ஃப்ரெண்டு கிட்டயே சொல்லி அனுப்புங்க நாங்களு வேணா வர்றோ ஒரு நாள் வர்றோ வீட்ல எல்லாத்தயு பாக்குறோ கண்டிப்பா வீட்ல எல்லாத்தயு பாத்து
ஆ நல்லவா நல்லா படிச்சிருக்கு ஓக் பண்ணிட் இருக்ற பொண்ணு வேணுமா இல்ல படிச்சிடே இருக்க இந்த பொண்ணு இருந்தா போதுமா உங்ளுக்கு
அது ஏ ஒர்க் பண்ணிட்டு இருக்ற பொண்ணு இருந்தாலும் ஓகே இல்ல காலேஜூனாலு கூட ஓகே
ஓகே ஓகே உம்
ஆமா ஏனா காலேஜுனா நம்மளே படிச்சு படிக்க வெக்கிலா அவங்கள
ஆமாக்கா ஆம்மா அடுத்து அடுத்து மேல ஏதாது படிக்க வக்கெலா அடுத்து ஏதாது கோர்சஸ் ஏதாது படிக்கணு ஆ படிக்க வக்கெலா செரி செரி செரி அப் படிக்க வச்சு வேலைக்கெல்லா அனுப்புங்க அந்த மாரி பொண்ணா பாத்து ஒங்களுக்கு நாங்க சொல்றோ
கண்டிப்பா சொல்லிருங்க எல்லாமே நல்லா இருப்போ
நல்லா பாத்துக்குவீங்கல்ல நல்லா வச்சு
நா கண்டிப்பா நல்லா பாத்துக்குவோ நாங்கல்லா
ஏன்னா நாங்க ச ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி கடைசில ஏதாது ஒன் எங்களத்தான கேப்பாங்க அதனாலதா சொல்றே
நா வந்து நம் எனக்குன்னா என்னோட தம்பினா என்னோட கொழுந்தனாருக்கு நா கேக்குறே
ஆ சரிங்க அதாங்க எப்டினாலு நீங்க பாத்துக்கோங்க பக்கத்துல நீங்க இருக்கீங்கல்ல பாத்துக்கோங்க ம் உ
நம்ம எல்லாமே சேந்து நல்லா இருப்போமே
ஆமாங்க சரிங்க செரிங்க எல்லாரு நல்லா இருப்போ
ஆமா ஆமா செரிங்க ஒரு நாள் வா
டா ஆஹ சரிங்க சரிங்க சரிங்க வறாங் வறாங்கு ஹ ஓகேங்க ம் பாய்ங்க ம் ம் ம் சரிங்க
ஓகேங்க